பேப்பிங்க
அ சூப்பரா இருக்கு இந்த மீன் நல்லா இருக்கியா
ஆ நல்லா இருக்க சாப்ட்டீங்ளா ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்கக்ஷளா
சாப்ட்டே நீ என்ன சாப்ட்ட
பிரியாணி
நானு அதே பிரியானி தா சாப்ட்டே சிக்கன் பிரியானி தான
ஆமா
ஆ பாயச வெச்சிருப்பாங்ளே
ஆமா ஆமா
ஆ சிக்கன் கவாப்பு வச்சாங்களா
ஆமா எப்டி கரெக்டா சொல்றீங்க எல்லா
அ நானு அதுதா சாப்பட்டே
ஏ பாருங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சாப்பாடு கெடச்சுது
ஆமா தயிர் தயிர் பச்சடி வச்சாங்களா
ஆ வச்சாங்க
ஆ ஆ சூப்பர் இங்கயு வச்சாங்கப்பா எ ஒரு வேள ரெண்டு பேரும் ஒரே ஃபங்க்ஷன் போயிருப்போமோ
அதா தெரில இங்க எங்க அண்ணாவோட மேரேஜு
ஆமாவா
ஆ
நாங்க ஒரு தம்பியோட மேரேஜ் போயிருந்தோ
ம்
ம் என்ன சாப்டிய இது அப்புறம் ஏதா வண்டி கிண்டி இருக்கா ஒங்க்கிட்ட
எங்ககிட்டிய ஒரே ப்ளாட்டின வண்டி அங்கது
ம் பிளாட்டினா வண்டிங்களா பிளாட்டினா என்ன கம்பெனி
பிளாட்டினா வந்து பஜாஜ் கம்பெனி
ஓ கரெக்ட் கரெக்ட் பஜாஜ் கம்பெனி எதா வேற வண்டி ஏதா வாங்குற மாரி ஐடியா இருக்குங்களா
வேற இது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒர்க்க எல்லா போயிட்டு
ம் இப்ப என்ன ஒர்க் பண்றீங்க
இப்போ வந்து சர்வன்ட் இது இன்சார்ஜ் கிளீனிங் அண்ட்டு சிட்டிங் இன்சார்ஜ்
கிளீனிங் அண்ட்டு
சிட்டி இன்சார்ஜ்
இன்சார்ஜ் ஓ மெயின்டெய்ன்னஸ் வித்து கிளீனிங்கு இன்சார்ஜ் ஆ ஓகே ஓ கே சூப்பர் சூப்பர் நல்லா ஒர்க்கு நல்லா வேல செய்ங்க அப்புறோ
நீ என்ன ஒர்க் பண்றீங்க
நாம வந்து இந்த கிரானைட் கேள்விப்பட்ருகீங்களா
ஆ கே
கிரானட்லாம் உங்க வீட்ல கிரனைட் போட்டுருக்கங்களா டைல்ஸ் போட்டுருக்காங்களா
எங்க வீட்ல கிரானைட் டைல்ஸ் ரெண்டுமே போட்ருக்காங்க
ரெண்டுமே போட்டுருங்களா நாம ஒண்ணு மட்டு எடுத்துக்கலா கிரானைட் மட்டும்தா
ம்
ம் அது கல்லு மார்க் பண்றது
அது மலைய மல மேல நீங்க மார்க் பண்ணுவீங்களா
ம் ம் ம் மேல அங்க மலைலா கட் பண்றாங்க இல்லையா
ஆமா
அதே மார்க் பண்ணுவோம் ஸ்லாப் மார்க் பண்ணுவோம்
அது மார்க் பண்றது தனிக் காசுங்ளா
ஆமா பாம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்ளோன்ட்டு
இல்ல நீங்க அது எடுத்துனு வரத் தனி காசு அது தெரியு
ம் ம்
இந்தக் கல்லுக்கு இவ்ளோ வெயிட்தா பண்ணுனு மார்க் பண்றாங்ள அதுக்கு தனி காசுங்ளான் கேட்டே
ஆம் மா மா அது வந்து கமிஷன் ஆமா ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்ருவா அஞ்சுருவா மூன்ருவா
ம்
ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்ளோ ஆயிர ஸ்கொயர் ஃபீட்னாக்கா ஆயிர ஸ்கொயர் ஃபீட்டு அஞ்சிருவானாக்கா ஐயாயிர்ருவா ம் ரெண்டாயிர ஸ்கொயர் ஃபீட்னாக்கா பத்தாயிர்ருவா ஐயாயிர ஸ்கொயர் ஃபீட்னாக்கா
நோத்துக்கான காசு தருவங்ளா
ம் ம் ம் ம் அதுக்கான வண்டி வாடக அதலாம் பேசி அததா தன்னியா ஓடுதா இந்த மாரி அதுவு வரு
கிரைனேட் மட்டுந்தா ஏத்துவீங்ளா வேற எதுமே ஏத்த மாட்டீங்ளா
கிரைனேட்டு அது அப்பறோம் மார்பிள்
ம்
நம்ம தமிழ்நாடு மார்பிள் இருக்கு இன்ட்டியா மார்பிள் இருக்கு
ம்
அப்பாறோ இட்டாலியன் மார்பிள் இருக்கு
ம்
ராஜஸ்தான் மார்பிள் இருக்கு
ம்
அந்த மாரி நெறைய வெரைட்டி வெரைட்டியா இருக்கு அதே மாரி கிரானைட்லியு நம்ம லோக்கல் மெட்டீரிலியு பாத்திங்னாலு நம்ப ஊருக் கல்லுருக்கு
ம்
அதுக்கப்பாறோம் கர்நாடகா மெட்டீரியல் இருக்கு ஆந்தரா மெட்டீரியல் இருக்கு விசாகப்பட்ன மெட்டீரியல் இருக்கு அப்பற ராஜஸ்தான் மெட்டீரியல் இருக்கு ஒடிசா மெட் டிரியல் இருக்கு இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டேட்லந்து ஒவ்வொரு கலராருக்கு நாந்தா அந்த மாரி கலர் செலக்ட் பண்ணி நம்ம கல்லு வாங்குணுனாக் கா ஒவ்வொரு ஊர்லந்து வருதில்லியா
ஆமா
அதுக்கு ஒவ்வொரு மெட்டீரியலோட ரேட்டு ஒவ்வொரு வெவ்வேறு மார்ருக்கு
ம்
அதுக் தவுந்த மாரி
நீரு இன் நீங்க இப்ப கிரானைட் மட்டுந்தா ஓட் டிரிங்ளா இல்ல இந்த காய்கறி பூவூ அந்த மாரி
காய்கறி ஓட்டிந்தா இருந்தோ இப்ப ஓட்றதுல்ல
ஏ அது ரிஸ்க்குங்ளா
ஆமாப்பா அது ரொம்ப டைமிங்கில போய் எடத்த சேக்குணு ஏனா காய் எல்லா ஹீட்டாச்சுனா வெந்து காய்லாம் எப்டி சொல்றது கருப்பாய்டு
அதுக்கான இழப்பு நீங்கதா தர்ணுமா
ஆமா மா மா அதலா ரிஸ்க்கு அதிகோ
ஆனா பேமெண்ட்டு உங்குள்க்கு எது பேட்டர்ல பேமெண்ட்ல பாத்தீங்னா
படி நூத்துக்கு பதினஞ்சுருவா பதிமூன்ருவா இப்ப நூத்துக்கு பத்துருவானாக்கா ஆய பத்தாயிருவாயா பேச்னாக்கா எனக்கு ஆயிர்ருவா வாடகவு டைவர் படி இருபதாயிரம் பேசனா ரெண்டாயிரூபா
டிரைவர் கூலி மட்டும்
கூலி மட்டும் அது மேற்படி சாப்பாடு காசு தனியா கொடுத்துருவாங்க போலீஸ் புடிக்குவாங்கலயா போலீஸ் பிடிச்சாலும் பிடிக்காட்டி அது ஒரு ஐநூறுபா பீஸ் எழுதிடுவான் புடிச்சாலும் சேரி புடிக்காச் சேரி ஐநூறூபா பீஸ் எழுதிடுவோம் அந்த மாரி பண்ணலாம் அவர் சாப்டந்து ஒரு எறநூறூபா எதலாம்
ஆ உங்களுக்கு எவ்ளோ கிடைக்கும்
என்ன போயிட்டு வந்தா ஒரு ஆயிரத்தி ஐநூறூபா கிடைக்கும் லோக்கல்ல போயிருந்தாக்கா ஒரு நூத்தம்பது கிலோ மீட்டர்குள்ள போயிருந்தாக்கா ஒன்னு ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறூபா கிடைக்கும்
ம்
அதே லாங்கல போய்ட்டு வந்தாக்கா ஒரு மூவாயிறூபா ரெண்டாயிரத்தி ஐநூறூபா ரெண்டாயிரத்தி ஏல்நூறூபா
ம்
இந்த மாரி கிடைக்கும்
ம் ம்
உம் உங்களோட ஒர்க்லாம் எப்டிபா தம்பி எ
ரொம்ப ஒர்க்லா இல்ல ஜாலியா போவோம்
மெயின்டனன்ஸ்ண்ணா எப்டி எப்டி மெயின்டனன்ஸ்னா
மெயின்டனன்ஸ் வந்து கொஞ்சோ கஷ்டமாதான் இருக்கும் வீக்கண்ஸ்சு
ம்
ஏதாச்சும் செலபரேஷனு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னு என்னா மீட்டிங் அந்த மாரி வைக்குவாங்க
ம் ம்
அப்ப மட்டும் கொஞ்சோ கஷ்டமா இருக்கும் மீதி டைம் நார்மல் டேஸ்லல்லாம் வந்து மண்டே டூ ஃபிரைடே
ம்
ஜாலியா இருக்கும் சாட்டர்டே சண்டே தான் கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ஆமா சாட்டர்டே மார்னிங் ஸ்டாட் பண்ணா
ம் ம்
திரும்பி ஈவினிங் முடிச்ட்டு ஈவினிங் ஈவினிங் முடிச்ச உடனே திரும்பி பிரேயர் ஸ்டாட் பண்ணி
ம் ம்
அது முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கி திரும்பி மார்னிங் எழுந்து அது ஃபுல்லா ரெண்டு சர்வீஸ் முடிச்சுட்டு
அதுக்கடுத்து கொஞ்சோ பாஸ்ட் வீட்டுக்கெல்லாம் போய்ட்டு வேல செஞ்சுட்டு
கஷ்டம் தான் தம்பி கஷ்டம்தான் என்னா கண்ணு முழிக்கணும் தூங்காம இருக்கணும்
ஆமா
ம்
நைட்டு் இப்ப அண்ணாங்கல்லாம் வந்தாங்கன்னா ஜாலியா வெளியே போய்ட்டு வருவோ
ம் ம்
நைட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி வர கூட பேசினா அப்டே தூங்கனா அதுக்கத்து திரும்பி நாலு மணிக்கு எழனும்
ம் ம்
ஆ இப்ப இந்த ஒன் வீக்காதான் கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ஏன்னா யாரும் இல்ல மெயினா அது வந்து பாத்துக்கிறதுக்கு இது வந்து ஒர்க் பண்றதுக்கு
ம் ம்
இ இதுக்கு யாரும் இல்ல அண்ணாக்கும் ஒரு ஒரு அண்ணா இருந்தாரு அவருக்கும் இப்ப உடம்பு செரியில்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிரிப்ஸ் ஏத்தின்வந்துச்சி ஒன்னோரு ஒருத்தன் இருக்கான் அவனும் வந்து ஒர்க்குக்கு போறா அதனால இந்த ஒன்னு போன வீக்ல இருந்து இந்த வீக் மட்டு கொஞ்சோ டஃப் இருச்சி ஆமா ஒருத்தரே பண்றதுனால கொஞ்சோ டஃப தா இருக்கு
ம் ம் ம் ம்
ஒருத்தரே பண்றதோட கூட யார்னாருந்த நல்லா இருக்கு அதனால செரி அதுவெல்லா ஒரு ப்ரச்சனைல்ல அது நெறைய பழகிச்சு
ம் ம்
காய் தனியா பண்ணி
எத்தன வர்ஷமா தம்பி இந்த வேல செஞ்சுக்கிறீங்க
ம் இப்பதா ஒன்னு ஒரு டூ மந்த்து
ரெண்டு மாசம்மா
ஆ
ம் போக போக பழகிடு
ஆ அது கூட இப்ப ஆ கொஞ்சோ ஒர்க் விஷ்மா வெளியே போய்டுவே
ம் ம்
கோயம்பத்தூர் சென்னை அந் சைடு அப்ப அதுக்குடுத்து எ அண்ண அங்கெருக்காங்க அவுங்க பாத்துப்பாங்க இது
ம் ம்
அததா இப் பாத்துட்ருக்கங்க நம்ம சும்மா போறச்சுன்னா அப்டே
சரி தம்பி இப்ப கஷ்டப்பட்டாக பின்னாடி நல்லா இருப்ப சரியா ம் கொஞ்ச அனுசரிச்சு போ வேண்டிதா
ம் நம்மே க்கு அவுங்களுக்கு நம்மளு ஈக்குவலா அந்த சண்ட போடாம எல்லா சாட்டிஸ்பை பண்ணிதா போன கொஞ்சோ
சகிப்பு தன்ம வேணு கொஞ்சோ அனுசரிப்பு சகிச்சுன்னு போனு
நறையாவே வேணு இந்த மாரி எடத்துலலா யாரு எது சொன்னாலே கொஞ்சோ அனுசரிச்சு எடுத்துட்டு போணு
ஆமா கோவப்படக்க கூடாது அப்டே சிரிச்சுட்டே போய்ட வேண்டி தா என்ன பண்றாது
ஆமா நெக்ஸ்ட் அது கூட பண்ணா வேற எதுனா அது தப்பா பேசி
ஆமா
அதே பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க
அதே மாரி வேற ஏதாவுது கிரியேட் பண்ணுவாங்க அதோட சேர்த்து ம் அது பின்னாடி போய் கேட்ட பேர மூஞ்சிடு
பெருசா ஏத்துக்குதுல எது சொன்னாலயு ஓகே சரி கொற சொல்றீங்களா செரி செரி ஓகே அவ்ளோதா
ரைட்டு நீங்க எவ்ளோதானா இப்டிதானா அப்டின் தெரிஞ்சுட்டு போயிடுனு அவ்ளோதா
ம் செரி மாத்திக்கிறே அப்டின் சொல்ட்டு சைலன்ட் ஆயிடுனு ஆமா
ம் நம்ம லைஃப பத்தி நம்பள பத்தி யோசிக்கணு நெறையா இக்குது
ஆமா நம்ம லைப்லயே இங்க இருக்கு சரி நம்ம வந்து பண்ணோம்னா நம்பளே நம்ம தலையிலே கட்டு நம்ம மேலேயே சும்மா குற்ற சொல்லிருந்தா செய்றவங்க கூட அந்த வேலய செய்ய மாட்டாங்க ஒ ஒரு வேல செய்யறாங்கன்னா கூட ஓ ஓரளவுக்கு தப்புருக்கு யாருமே தப்புல்லாம வேல செய்ய மாட்டாங்க ஒரு ஏன்னா கொஞ்ச விட்டு போய்ருக்கலா வேல இல்ன்னா தப்பா கூட பண்ணிருந்துக்கலா அ க்குன் எல்லா வேலையிலா தப்பா பண்ண மாட்டாங்க
ம் ம்
அதுக் கொற சொன்னாங்கன்னா செரி மாத்திக்கிறன் சொல்ட்டு சைலண்டா போயிருதான்
ம் செரி தம்பி கொஞ்சோ அட்ஜஸ் பண்ணிக்கோ ம் ம் நல்லதே நடக்கு
ஆ
யார் என்னவோ பேசட்டு
ம்
ஆ ஒண்ணு பிடிக்காதவங்க ஒண்ணு ரெண்டு பேரு தாங்க வாாங்க ஆனா உங்க பிடிச்சவங்க நெறயா பேரு இருகாங்க இருப்பாங்க அவங்கள மைண்ட்ல வச்சுக்கோ அவங்கள பத்தி யோசன பண்ணு
ம் ம்
ம்
ஆ நா எதுவு பெருசா ஏத்துக்குதில்ல அதெல்லா பெருசாலா நெனைக்கறதில்ல
ம் ம்
ஆ சில பேர் ரொம்ப ஹேர் பண்ணிறாங்க அப்டியே ஏ இந்த மாரி பண்ணனு
ம்
அந்த அளவுக்குலா பண்ணிறாங்க சில பேரு அது அப்டியே என்ன சும்மா ஒன் அவர் அதுக்காண்டி ஜாலியா ப்ரெண்ட்ஸ்சு அண்ணங்களா இருந்தாலு அப்டியே ஜாலியா எங்கனா காபி ஷாப் போவே
ம் நைட்ல ஹோட்ல போறது இந்த மாரில
ஆ
சேரி தம்பி செரிவா
ம் நீங்க எப்டி போது உங்கள்க்கு
அப்டியே சூப்பரா போது அது முன்னாடி போய் அக்காபொண்ண ஸ்கூல்ல கூட்டு வரணு போய் கூட்டு வந்தரவா
மட்டு ஓகே தேங்யூ
ஆ ஓகே தேங்க்யூ